தோழி
வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங் நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கே தோழி
சாப்டாச்சா எல்லா நல்லா இருக்காங்க தோழி சா சாட்டுட்டீங்களா
இன்னு இல்ல தோழி காலை உணவு ஒண்ணு பெருசா சாப்ல ஒரு டீய போட்டு ரஸ்க் நெனச்
ஆ
ஆ மதிய உணவு வந்து மதிய உணவு வந்து காலையிலந்து இப்பதா போன எடுக்கறே அதுக்குள்ளயே ஆரமிச்சாச்சு இங்க
ம் ம் செரிங்க தோழி இப்போ அ எங்க வீட்ல சாதம் எண்ண கத்தரிக்கா குழம்பு தோழி
ஆ சேரிங்க தோழி இங்க வந்து தயிர் சாதமும் சும்மா ஒரு லெமன் சாதமும் தான் செய்போற‌ பெருசா ஒன்னும் சமைக்கல
நாளைக்கு அம்மாவாச அப்டின்றதுனால இன்னைக்கு சிம்பிளா சமைச்க்குவோம் அப்டின்னுட்டு
சரிங்க தோழி சரிங்க தோழி
இல்ல ம் சொல்லுங்க தோழி
செரிங்க தோழி இப்ப ஆ இ ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன்ன பத்தி பேசலாம் தோழி ஆன்லைன் வந்து எதாவது ஷாப் பிங்லாம் கிடையாது ஆ இன்ன என்னன்னா இப்ப வந்து முன்னாடியே நம்ம ப பள்ளி படிக்கிற நேரத்துலல்லாம் இப்போ ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணு வருமான சான்றிதழ் வாங்கணு ஆ இல்ல இந்த மாரி இருப்பிட சான்றிதல் அதெல்லாம் நம்ம பள்ளியில கேட்பாங்க இல்லையா நம்ம படிக்கும்போது எ அதாவது எஸ் சி ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ இப்ப நம்ம போ பள்ளி சேறோம் அப்டின்னாலே அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம படிக் இக்கும் போது பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம அந்த மாதிரியான ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் அதெல்லா நம்ம வாங்கணு அப்டினாக்கா இப்ப நம்ம வந்து இதுக்கு நம்ம ஊ நம்ம ஊர்ல இருப்பாங்க இல்லையா அதாவது வீவோ அந் தாசிந்தார் அந்த அந்த மாரியான ஆள்கல்லா பாக்க வேண்டியதா இருக்கு இல்லையா அது வந்து நம்ம போகும்போது நம்மளோட பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லும்போது இதுமாரி இதெல்லா வாங்கிட்டு வர சொன்னாங்க சொல்லும்போது அவுங்க ஒரு நாள் வேலையே விட் டுட்டு அதுக்காக வந்து ரொம்ப மெனக்கட்டு போவாங்க இது இப்போ போகும்போது வீவோ ஆஃபீஸ்க்கு போறாங்க அப்டின்னாக்கா அங்க போய் பாத்தாங்கன்னா வீவோ வந்திருக்க மாட்டாங்க நாளைக்கு வாங்க அங்க உள்ள அவுங்க வந்த கிளர்க்கு அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா அவுங்களா நாளைக்கு வாங்க நாளைக்கு வருவாங்க ஆ இல்லன்னா நால் நாளைக்கு வாங்க அப்பன் சொல்ட்டு அத நம்ம வாங்கற துக்கே ஒரு ரெண்டு நாள் மூண் நாள் ஆகு இல்ல ஒரு வாரோ கூட ஆகலா அந்த மாரி வந்து அவுங்க வந்து வேலை எல்லா தோத்துட்டு வந்து ரொம்ப நாள் வந்து அந்த அதுக்கு அது வாங்கறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடு இப்ப நா நம்ம பிள்ளைங்களு வந்து ச பள்ளிகள போகும் போது அந்த ஆசிரியர்கள் வந்து நீ இன்னு வாங்கலையா இன்னு வாங்கலையா அப்பன் சொல்ட்டு அதுங்க வந்து நம்மள வந்து வீட்ல வந்து ரொம்ப கேட்டுட்டே இருப்பாங்க என்ன திட்டிட்டே இருக்காங்கம்மா என்ன‌ இன்னு வாங்கலையா இன்னு வாங்கலையா அப்பின் சொல்ட்டு அந்த மாரிலா சொல்வாங்க இல்லையா ஆமா ஆ ஆமா அதே வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நம்ம ச பள்ளியில வந்து வாங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஒரு ஆன்லைன் சென்டருக்கு அதாவது இந்த இ சேவை மையம் அப்பன் சொல்ட்டு இப்ப வந்து ஊருக்கு ஊரு ஒரு ஒரு ஒவ்வொரு ஊருலையுமே அந்த ஈ சேவை மையம் அப்படிங்கற ஒண்ணு வந்து தொ தொடங்கி வச்சிருக்காங்க இல்லையா அங்க போனா அப்டினு சொன்னாங்கனா டக்குன்னு ஒரு அன் அன்னைக்கு நம்ம அப்பாட்டா வந்து சொன்னோ அப்டின்னாக் கா அவுங்க மறுநாள் வந்து வேலைக்கு போயிட்டு கூட வந்து ஆ வேலைய முடிச்சுட்டு வந்து ஒரு ஒம்போது மணிக்கு இல்ல எ ஏழு ம எட்டு மணி போல போனாங்கன்னா கூட ஒரு அர மணி நேரோ இல்ல மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு முக்காம நேரோ அது அதுலயே வந்து அவுங்க வந்து அத வந்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க இல்லையா அது வந்து ஒட்னே பதிவு பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் ஆன்ச்சு இல்ல ஒரு மூண் நாள் ஆன்ச்சு அப்டின்னாக்கா திரும்பவு நம்ம அந்த அவுங்க ள்ட்டே வந்து நம்ம தொலைபேசியிலயே கேட்டுக்லா இது மாரி நா அப்ளை பண்ணது வந்துருச்சா நா வந்தா ஒட்ன்னே வாங்கிக்கலாமா அப்பன் சொல்ட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட வேலைய உட வேண்டிய த அவசியமு இருக்காது இன்னொன்னு நம்மளுக்கு அலைச்சலும் இருக்காது இல்லையா அதல்லா வந்து எவ்ளோ பயனுள்ளதா இருக்கு தோழி
ம் கண்டிப்பா கண்டிப்பா அப் நீங்க எடுத்த தலைப்பு வந்து ரொம்ப அருமையான தலைப்பு எடுத்திருக்கீங்கே அதாவது முன்னெய்ல்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா நீங்க சொல்ற மாரி நம்ம வீவோவோ தாசில்தாரையோ இப்ப பாக்கும் பொழுது அவுங்களுக்கு ஒரு ஒரு அதாவது பட்டா வாங்கறதா இருக்கட்டும் அல்லது ஒரு சர்டிவிகேட் ஒரு வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் எது வாங்கனதா இருக்கட்டும் ஒரு சான்றிதழ் அப்டின்னு அவரு அவுங்க பையன்க்கு அப்டின் வாங்கனா கட்டாயம் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு நிச்சயமா லஞ்சம் கொடுத்துதா வாங்கி ஒரு சூழ்நெல இருந்துது இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பாத்திங்க நிச்சயமா அது ஒரு ஓரளவுக் கம் கொறஞ்சிருக்கு அப்டின்றதே வந்து நம்ப நிச்சயமா அத ஏத்துக்கணு அது மட்டு இல்லாம இப்போ விவசாயிர்கள் விவசாயிகள் அப்டிங்கும்பொழுது அவுங்களுக் டு அந்த இன் நிவாரணம் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் ஒன்ன எழுதி வுடுவாங்க இல்லைங்ளா
ஆமா
ஆ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்டின்னா இப்ப எல்லாமே ஆன்லைன்லே பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு அப்பெல்லா பாத்தீங்கன்னா ஆ ஒரு தாசில்தாரா இருக்கட்டு இல்ல ஒரு வி வோவா இருக்கட்டு வி வோக்கு தனியா நம்ம பணம் குடுக்கணு தாசில்தாரு தனியா பணம் குடுக்கணு அங்க வாங்க அங்க வேல பாக்க கூடிய பியூனுக்கு மொத கொண்டு நம்ம பணம் குடுக்க கூடிய ஒரு சூழ்நிலையில தா வந்து து அ இருந்தது அப்ப உள்ள சூழ்நிலை ஏனா நாளாமே வந்துட்டு அ சர்டிபிகேட் வாங்கும்போதுலா பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நம்ம வந்து பணம் குடுத்து தாங்கிக்கிட்டு வரக்கூடிய ஒரு அதாவது பணம் குடுத்தாலுமே ஒரு வார காலம் வரைக்குமே நம்ம வந்து
ஆமா இழுத்தடிப்பாங்க இன்னைக்கு வாங்கம்பாங்க நாளைக்கு வாங்கம்பாங்க இப்ப படிச்சவங்க போனாலுமே வந்து அங்க வந்து பெருசா மதிப்பே இருக்காது ஆ இது வாங்கணுமா செரி செரி வா வா நாளைக்கு வா அப்டிம்பாங்க அது அந்த விச்சத்துல வந்து ஒரு படிக்கா தவங்க வந்து போறாங்க ஒரு விவசாயம் சம்பந்தமா போறாங்க அப்டிங்கறப்ப அவங்கள வந்து ரொம்பவே அலச் சியப்படுத்துவாங்க அவங்கள்ட வந்து ஒரு ம மரியாத அப்படிங்கறதே நம்ம எதிர்பார்க் கவே முடியாது அதே இல்லாம அழச்சல் அவங்களுக்கு தெரியவே தெரியாது எங்க போனு யார பாக்கணு அப் இப்ப அ அதுலே வந்து அவங்ளுக்கு ஒரு ரெண்டு மண் நேரோ ஆயிடு இங்க போணுமா இவங்கங்கள பாக்கணுமா அவங்கள போய் பாக்கண்ணா அங்க மேல போ அப்டின் சொல்லுவாங்க அந்த கட்டத்துக்கு போ இந்த கட்டத்துக்கு போ அப்டின் சொல்லிட்டு அலைய விடுவாங்க இல்லையா
ம் ஆமா அது மாரி சூழ்நிலையாதா இருந்தது அதே சமயோ துல அதுல நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்குணுமே நம்ம சொல்லணு அதாவது பாத்தீங்க அப்டின்னா ரொம்ப படிக்க தெரியாத அந்த பாம்பர மக்கள் அப்படி இருக்காங்க இல்லையா அ அவுங்க பாத் பரவால்ல ஒரு ஐநூறுவா குடுத்தாலும் பரவால்ல ஒரு எரநூறு ரூபா குடுத் தாலும் பரவால்ல அங்குள்ள வீ வோ கிட்ட எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே ஆன்லைன்ல பதிவு பண்ணணு அப்டின்ற ஒரு கட்ட கட்டாயத்துல பாத்தீங்க அப்டின்னா அ ரொம்ப படிக்காத அந்த காலத்து தாத்தா பாட்டிகளுக்கெல்லா அதோட விவரங்கள் தெரியமாட்டேங்குது
ஆ
சோ அதனாலயே அவுங்க வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்க அதாவ்து இப்ப அவுங்க வீட்டுல யாரோ அவுங்க மகளோ மகனோ அது மாரி இருக்கக்கூடியவர்கள் மூலியமா அங்க பதிவு பண்றாங்க ஒரு சில பேரு ஆ ஒரு சில பேருக்கு அதாவ்து உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பஸ்ஸு ஏறி தொலைதூரம் போயிட்டு பதிவு பண்ணணு அப்டின்றது வந்துட்டு அவங்ளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலைலேமே அவங்களா இப்ப நிக்கிறாங்க அப்டின் கூட நம்ம சொல்லலா அ அது கு வந்து யாராவது யாரு யாரு கொஞ்சோ நல்லா தெரிஞ்சவங்க அந்த மாரி இருக்ற கூடியவங்க வந் து கொஞ்சோ உதவிகரம் ஏதாவ்து பண்ணாங்க அப்டின்னா கூட நல்லா இருக்கு அப்டினு நா நெனைக் கிறே அ ஏனா எவ்ளோ பேர் வந்து கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ந ஆ சு நெறைய விஷயங்கள் தெரியாத பாட்டி தாத்தாக்கெல்லா இன்னுமே இருக்குறாங்க இப்ப இது இப்டிதா செயல்படுத்தணுமா அப்டின் சொல்ட்டு தெரியாதவங்க நெறைய பேர் இருக்காங்க ஆ அப்படி உள்ள சூழ்நிலையில அப்டின் பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி க கஷ்டப்படுறவங்களுக்கு விவரங்கள் தெரியாதவங்களுக்கு ஆ நல்ல விவரம் தெரிய கூடிய அந்த ஊர்ல உள்ளவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க அப்டின்னா ஒரு நல்ல ஒரு செயல்பாட இருக்கு இல்லையா ஏனா எல்லாருக்கு முடியாது கண்டிப்பா தெரியாதா உண்ம அப்படிங்கற பட்சத்துல பாத்தீங்கன்னா இப்போ பெரிய முடியாது அ ஆ அப்புடி அப்டி இருக்கம் பொழுது அப்டி இருக்கம் பொழுது வந்து அந்த மாரி உள்ளவர்களுக்கு நம்ம உதவி செய்யறதுஒன்னு தவறு எது இருக்காது அப்டின் நெனைக்கிறே ஏனா அத வந்து எல்லாருமே முன்னெடுத்து அ எந்தெந்த அதாவுது படிச்ச இளைஞர்கள் அப்டின்னு சொல்ல கூடிய இருக்கிறாங்க இல்லியா அவ்ங்க கொஞ்சோ வந்து இந்த ஊர்ல யாருருக்கா அப்டி இந்த மாதிரி யாருக்கு தேவைப்படுதா அப்படின்றத பாத்து செஞ்சு குடுத்தாங்க அப்டின்னா அதுவே ஒரு நல்ல செயல்பாடா இருக்கு
ம் கண்டிப்பா கண்டிப்பா தொலி அதே மாரிதா பாத்தீங்க அப்டின்னாக்கா மின்னல்லா ஒரு ரேஷன் காடு வந்து நம்ம அப்ளே பண்ணணு அத நம்ம வாங்கணு அப்டின்னாக்கா அந்த மார்தா தாசில்தார் ஆபிஸ்க்கு போனு அதுக்கு வந்து நெறைய கேப்பாங்க அ பணோ கேப் ப்பாங்க இன்னொன்னு வந்து நிறைய நம்ம அலைய வேண்டியதெல்லா இருக்கு இப்ப பாத்தீங்க அப்டின்னா நாலா நாலா எப்டி ரேஷன் காடு வாங்குன அப்டின்னு பாத்தீங்க அப்டின்னாக்கா ஏ ஒரே ஒரு நீக்கல் சர்டிபிகேடு தா எங்க வீட்ல வாங்கினு வந்தே எங்க கணவருக்கு அந்த நீக் கல் சடுபிகேட்டுமே ஆன்லைன்லயே வாங்கிட்டாங்க அப்டின் கூட சொல்லா வாங்கிட்டு அங்க போயி அ அங்க ஒரு ஆதார் காடு அதெல்லா குடுத்துட்டு அப்ளே பண்ணிட்டு வந்தோ வந்துட்டோ ஒர்ரு ஒரு வாரத்துல வந்து தாலுா ஆபிஸ்ல இந்து கால் பண்ணாங்க இது மாரி உங்களுக்கு வந்து ரேஷன் காடு வந்து வந்துடுச்சி வந்து வாங்கிக்கோங்க அப்புன் சொல்லிட்டு அதுக்கப்புறோ போயி அங்க தாலுகா ஆபீஸ்ல பேய் பாத்தோ அப்டின்னாக்கா அங்கயுமே ஆன்லைன்லயே அப் அப்ளே பண்ணியிருந்தாலு கூட அங்க போயி நாங்க அந்த ரேஷன் காடு வாங்குற்துக்கு வந்து ஆயிருவா பணம் கட்டணு அப்போது எங்களுக்கு அந்த ஆமா அந்த மாரி அமௌண்ட் எல்லா கேப்பாங்க அப்டிங்கதே தெரில ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பணோ கட்டி தானே அப்ளே பண்ணியிருக்கோ அப்புன் சொல்ட்டு இப்ப வாங்க போனப்ப இல்ல நீங்க இப்போ வந்து ஆயிருவா குடுத்தாதா வந்து அந்த ரேஷன் காடே உங்களாள வாங்கிட்டு போவ் முடியு அப்டின் சொல்லி அதுக்கப்புறோ நாங்க அங்கே நின்று இன்னொருத்தவ்கள்ட போன் பண்ணி இந்த மாரி பணோ கேக்குறாங்க அ எ கையில ஐநூறுபா தா இருக்கு ஒரு ஐநூறுவா போட்டு விடுங்க அப்புன் சொல்லி தா நா வாங்கிக்கிட்டே வந்த தோழி
ம் அதா அந்த மாதிரி பாருங்க இன்னமா அப்போ அந்த மாதிரி ஏனா ஒரு லஞ்சம் இன்னமே செயல்படுது அப்புடி என்னதா வந்து ஆன்லைனா இருக்கட்டு மற்ற அ எத எங்க நம்ம என்னதா முன்னேற்றத்துல நம்ம செல் போயிட்டு இருந்தாலு லஞ்ச வாங்கக்கூடிய ஒரு பக்கோ வாங்கிட்டு தா இருக்கறாங்க என்ன அ கண்டிப்பா இந்த லஞ்சம்ங்கிறது வந்து ஓரளவு அத வந்து நம்ம வந்து வ ஒரு சரியான ஒரு இடத்துலது வந்து நம்ம தெரிவிச்சோ அப்டின்னாக்கா கண்டிப்பா வந்து இந்த லஞ் ஞ்சம் ஒழிப்பு அப்படிங்கர்து ஓரளவு கொஞ்சோ குறையறிதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னதா நாடு முன்னேறினாலு இந்த லஞ்சம் வாங்குறது அப்டின்றது வந்து இன்னு அந்த நம்ம நாட்ல இருந்துகிட்டுதான இருச்சு மீண்டு அடுத்த அழைப்புல இத பத்தி பேசலாந் தோழி நன்றி தோழி
நன்றி தோழி